கேக்குதாங்க ஹலோ
ஆ கேக்குதுங் கேக்குதுங் சொல்லுங்க
ஆ அத்தா எல்லா வாரமு எ வீக்கெண்ட் மட்டு போய்ருவோ
ஓ அவுங் உங்க அப்பா அம்மாவுமே ஆக்சுவ்லா சிட்டி சைடுதானா
ஆமா எல்லாருமே சிட்டி சைடுதா
ம்
அதுனாலதா அவ்ங்களுக்கல்லா யாருக்கு எதுவு தெரில இன்னோனு மொதல் நிலனே நாங்க இப்டி எல்லோரு பக்கத்துல பக்கத்துல இருக்கோமா அனால எது தெரில எங்க அம்மா அப்பாவும் செரி எங்க மாமியு செரி
ம் ஒ மாமியாருமே சிட்டி சே சேம் சேம் இல்லு
ஆமா ஒரே ஊருதா எல்லாருமே ஒரே ஊருதா ஆன கொஞ்சோ தூரமா இருக்காங்க அவுங்க அதனால நாங்க வீக்கெண்ட் வீக்கெண்ட் போய்ட்டு வந்துருவோ எல்லா வீக்கெண்டு ஆஹா இல்லல்ல இந்த சைடு மாதுர சைடு ம் அதனால் வீக்கெண்ட் வீக்கெண்ட் மட்டு அங்க போய்ட்டு வந்துருவோ
ம் அப்பறோ அவ மட்டு தனியா இருப்பாங்க ஆமா ஏ அவுங்க கூடயு ஒன்னா இருக்கலாம்ல அவுங்களையு கூட்டிக்கலாம்ல
இல்ல நா அப்போ ஒர்க்கிங் வந்து எனக்கு இங்கதா பக்கத்துல இருந்தது அதனால இங்க வீட்டு டாய் வந்தது அப்பறோ இப்ப அவுங்களு ஒர்க் பண்றனால அவுங்களுக்கு பிள்ளைங்கள வெச்சு பாத்துக்க முடியாது அவுங்க வேலைக் போறனால இப்ப நா உட்டுட் நானுமே ஆஃபீஸ் போனாலு அதனால செரின் சொல்லிட்டு இப்போ இது பண்ணிட்டோ ஆனா வீக்கெண்ட் வீக்கெண்ட் போய்ருவோ எல்லா வீக்கெண்டு போய்ருவோ எல்லா வாரமு வியா அதா வெள்ளிக்கழம ஈவினிங் எப்போவு மண்டே மார்னிங்தா வருவோ அப்போ அவுங்களுக்கு ஒன்னு தெரியாது அப்படியல்லா இருக்குனாதா எல்லா வீட்லியு நல்லாருக்கு ரிலேஷன்ஷிப்
ஆமா இல்லனா நீங்க அங்கயே உங்க அம்மாகூடயே இருக்கீங்க எங்ககூட வரமாட் றீங்க அப்டின்ற மாரி ஒரு பஞ்சாயத்த கூட்டிடுவாங்க
இன்னொன்னு எல்லா வீட்லயுமே எல்லா இவ்ளோவும் எங்களும் ஒன்னா இருந்தாவே எல்லா வீட்லியும் பஞ்சாயத்து தான் வரும் எனக்கு தெரிஞ்சு
ஓ அதுதான்
எப்பேர்ப்பட்ட நல்ல நா சொல்வே நா சொல்வே எப்போவு அத சொல்வே எப்பேர்ப்பட்ட நல்ல மருமகளா இருந்தாலு சரி எப்பேற்பட்ட நல்ல மாமியாரா இருந்தாலு சரி ஒரு வீட்ல எப்பனாலும் இருக்க முடியாது அதுதான் லாஜிக்கு இப்போ எல்லாம் வீக்கெண்ட் ஒரு நாள் அவங்களு என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க நானும் எப்பவும் போல வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் நல்லா பார்த்துப்பேன் சோ அதுனால எங்களுக்கு எந்த ப்ரா கூடயே இருன்தா தா கூட இந்தா நம்மளோட வே ஆஃப் திங்கிங்கோட லைஃப் ஸ்டைல் வா அதுக்கு அவங்களும் அது பண்ண மாட்டாங்க அவங்களுக்கும் கஷ்டோம் அதயும் அவங்கல அக்செப்ட் பண்ணும் நம்மளுக்கும் அவுங்க பண்ற செலது சொல்றது கருத்து வேர் ம் முரண்பாடு இருக்கும் அதெல்லாம் எதுக்கு
நீங்க அப்பா அம்மா கூட இருக்கீங்க அவுங்க கூட இருந்துற முடியுது பட் ஏன் அவுங்க மாமியார் கூட அந்த மாதிரி இருக்க
யான் இவுங்களுக்கு வந்து நம்ம அப்டியே வளத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் அவுங்களுக்கு‌ தெரியும் இது இப்படிதான் பண்ணுவாங்க கேட்பா அத கேட்பா அதை கேட்க மாட்டானு தெரியும் அங்க போய் கேட்கமாட்டேன்னு சொல்ல முடியாது ம் சரிங்க அத்த கேட்டு தா அப்டி தா சொல்ல முடியும் அது தா ஆனா அவுங்க எத அக்சப் ஆனா அவுங்க சொல்றத வேலிட் பாயிண்ட்னா அக்செப்ட் பண்ணி போம் மத்தபடி நானும் எயித்தல்லாம் பேச மாட்டேன் சரிங்கன்னு சொல்ற சரிங்கத்தன்னு சொல்றதோட விட்டுருவேன் அதனால தா பஞ்சாயத் சோ பேஸ்னா கூட அடுத்த மொமெண்ட் சண்டபோட மாறிடும் ஆனா இது எனக்கு அப்படி பண்ண ட்டோமா நாங்க ரெண்டு பேருமே அப்டி ஒருத்தர் கெடையாது அதுனால எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ங் வந்துர கூடாதே அப்டிங்கறதுனால இப்ப இருக்கற ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா இருக்கணுன்னா வேற வழி இல்ல
ம்
அப்பா அதுலா என்னைய கேட்டா நல்லது நான் இப்ப தம்பிக்கே கல்யாணம் பண்ணலும் அப்படிான் சொன் சொல்லிருக்கேன் ஸ்டார்டிங்கும் போன் தனியா வச்சிருக்கப்ப சாமி
இன்னு தம்பிக்கு ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகலையா ம் ம் ம் ம்
அதனால அப்டி வச்சது என்ன கேட்டா நல்லது இல்லன்னா எப்பனாலும் பக்கத்துல இருக்காரு
இப்ப ஓகே இப் இப்போ தம்பிக்கு மேரேஜ் ஆகல ஒன்னா இருக்கீங்க பட் தம்பிக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்பறமும் எல்லா ஒன்னா தா இருப்பீங்களா
அதான் அவன தனியா வச்சிருவேமே அந்தா அதுதான் பிளான் அவன தூக்கி அவன் சொல் சொல்லிட்ட நானு ஆமா அதுதாதான் நல்லது ஏன்னா இப்ப நா என் அம்மா வீட்ல இருக்க மாரி அவுங்க வந்ததுக்கப்புறம் நா என் அம்மா வீட்ல இருக்க முடியாது ஒண்ணு இன்னொன்னு ஏ அம்மா பாத்துக்கமா அந்த பொண்ணு அவங்களுக்கு நம்மளக்கு ஒத் ஒத்து வரணும் லைஃப் ஸ்டைல் எல்லாமே நம்ம ரொம்ப ஜோவியல் நல்லா ஜாலி டைப் பட் ஆனா அவங்களுக்கும் அதே மாத்ரி நம்ம நல்ல ஒரு இது குடு போயிருந்தாலும் அவுங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி மத்தபடி ஒரு ஃபேமிலின்னு ஒரு கமிட் ஃபிரன்ஸ்லா வரணூனா தனியா இருந்தா தா பெட்ரா இருக்கும் ஆனா எப்பனாலும் வர்லாம் ஆனா பக்கத்லேயே தான் வச்சு எத்னாலும் வர்லாம் போலாம் அப்போ தான் நல்லது அப்போ தான் எங்க அம்மா அப்பா அவுங்களுக்குமே ஒரு நல்ல இது ருக்கும் இல்ல ஒன்னா இருந்தா அவுங்களுக்கு நெறைய பேர்டன் ஆகும்
ம் ம்
அதனால கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டு நால அதுக்கப்றொ அவொங்கள்கே வரணூனு இருச் டொர்ணா ஓகே அதுக்கப்பறோ எப்டி இவங்க ரெண்டு பேரு பிஹேவ் பண்ராங்க பாத்துட்டு வேணா ஒண்ணாச்சு ப்ளான்ல இருக்கு அதுக்கப்பறோ அவங்க ரெண்டு பேர் எப்டி பிஹேவ் பண்றாங்க எங்க அம்மாவு அ அவங்களு சொல்ட்டு நல்லா இரு பே பிஹேவ் பண்ண பாத்துட்டுதா ஒன்னா வைக்க க்கிறதா என்னன் யோசிக்கணு
அது ஒன்னா நீ எவ்ளோ பிஹைவ் பண்ணாலு ஒன்னா இருந்தால அது கண்டிப்பா எனக் தெரிஞ்சி செட் ஆகாது
அதுதா சொல்றே அது எங்க எங்கம்மா பத்தி எனக்கு தெரியு எங்கம்மா இந்த விஷயத்த இதுக்காக சொல்லுவாங்க அதுக்காக சொல்லுவாங்கன்னு தெரியு அதே மாதிரி அப்ப அந்தப் பொண்ணுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் யூ இருக்குல
ம்
அதுனு அதையு வேல்யூ பண்ணூல நா செரி என்னய கேட்டா ரொம்ப ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்னா தனித்தனியா இர்ந்துக அப்பப்போ பாருங்க அப்ப என்ஜாய் பண்ணுங்க போறமா வரம் மா நல்லா வாங்கிட்டு போவோ நல்லா செய்வோ அது வேற விஷ்யோ ஏதாவ்து ஒன்னுன்னா அவசரத்துக்கு நம்ப போய் நிக்கணு ப்ச் எந்த ஒரு பிரச் எல்லா பிரச்சனையு வச்சுட்டு நம்ம எதுக்கு போ முடியாம மூஞ்ச தூக்கிட்டு இருக்கா அது நல்லா இருக்காது
ம்
ஏ நம்புளுக்கு தம்பி வேணு
அதே மாரிதா எ மாமியாருக்கு எ ம அவுங்க பைய வேணு எல்லார்க்கு அப்டி இருக்காங்கல்ல எல்லாமே மிங்கிள் ஆய் எல்லா அப்ப நம்ம எல்லாரு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தா போனூ வேற ஆப்ஷனே கடையாது
உங்க மாமியாருக்கு ஒரு பைய தானா
தம்பி இருக்கா அவ சென் அவ ஒர்க் பண்றா சென்னைல
ம்
ம் அவ இப்ப வெந்திருக்கா தம்பி பேடேக்காக வந்திருக்கா
ம்
அது ஒன்னு பிரச்சன இல்ல அதல்லா ஃபேமிலி எல்லா ப்ராப்ள இல்ல எல்லாருமே நல்லா பில்லது நல்ல அம்மாப்பா
ம்
அதுனா ஓகே என்னைய சின்ன வயச்லேந்து தெரியு எல்லார்குமே
ம் ம் ஓ ஓகே ஓகே ரிலேஷன்லே மேரேஜ் பண்ணி டீங்ளா
ம் இல்ல ஃபேம்லி ஃப்ரெண்டு
ஓ ஓகே ஓகே
அப்றம் உங்களுக்கு மேரேஜ் அரேஞ் மேர்ஜா லவ் மேர்ஜா
இல்ல லவ் மேரேஜி
தன்ல ம்
லவ் காலேஜ்ல ஒன்னா படிச்சோ காலேஜ் சேம் காலேஜ் ரெண்டு பேருமே சேம் காலேஜ பட் டிபார்ட்மெண்ட் மட்டு வேற
ம் ம் பரவால்லையே இப்ப இப்ப கல்யாண ஆகி எவ்ளோ வருஷ ஆகுது
ஆ ஆ கல்யாண ஆகி ஐ திங்க் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆச்சி எப்புனா டூ இயர்ஸ் ஆகுதா ஆமா
டுவெண்டி சிக்ஸ் எனக்கு சரி ஆகஸ்டு
உங்கள்க்கு எப்போ ஆச்சி
ஆகஸ்ட்
ஆகஸ்ட்டா எனக்கு செப்டம்பர்
ம் பாருங்களே முன்னாடி பின்னாடி கலாம
ஆமா ஆனா பட் ஏர் டிஃப்ரெண்ட் ஆகும்ல ஏர் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தானா
இல் இல்லை எத்தன வருஷம் ஆகுது உங்களுக்கு
டூ டூ இயர்ஸ் ஆகுது
டூ இயர்ஸ் தான நா உங்களோட சீனியர் ஆமா பாப்பா பெரிய பொண்ணு இருக்காங்கல்ல நீங்க இப்பதான ஒரு ப பாப்பா வந்திருக்காங்க ஒங்கள்க்கு ம் ஓகே எங்களுக்கு ஃபைவ் ஏர்ஸ் ஆவப்போது செவென் மாஸ்
ஓ ஓ ஓகே ஓகே அப்ப நா உங்கள்க்கு ஜூனியர் தா போல இதுல
இந்த ஆகஸ்ட் வந்தா ஃபைவ்
ம் எனக்கு இந்த செப்டம்பர் வந்த தான் ஐ திங்க் டூ
ஓ அப்படியா
ஆமா
பரவாயில்லைல ஆனா அவொங்க ஒர்க்லா ஷேர் பண்ணிப்பாங்க பிரச்சன இல்லங்க
யாரு
வீட்ல ஹஸ்பண்ட்
ம் ம் ம்
ம் பிரச்சன இல்லை பாப்பா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா அட்லீஸ் நம்ம இத வேல பாக்கும் போது அவங்க கொஞ்சம் பாத்து ஹெல்ப் பண்ணாங்கா ஒகேதா அ
அதுதா அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க தம்பி இருக்காங்க உங்கள்க்கு என்ன ஃபீல் எங்கள் கா எனக்கு பாப்பாவ பாத்துப்பாங்க பட் இருந்தாலு அவ என் கூட இருக்கணூன்ற மாரிதா அவ அழுவா
ஆது கூடைய இருக்கனால அப்டி அப்டி ஆயிருவாங்க ம் அதனால அந்த பாண்டிங் வந்துரு நானா ரொம்ப சின்ன வயசுல விட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டே வேலைக்கு போய்டேன்
ம்
அதுக்கப்புறமேட்டும்
நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்களா
உள்ள முன்னாடி அப்றொ வேற ஒரு ஆஃபீஸ் க்கு வேற போகட்டு அப்புறப் எப்பவுமே அப்டி விட்டுட்டு போயே பழகியாச்சு அ அப்புறம் ஆனா மத்தியானம் வந்துருவே கொஞ்சம் ரொம்ப சின்ன பிள்ளைய
பாத்துக்கறதுக்கு ஆல் இருக்காங்க நீங்க விட்டுட்டு போயடீங்க பட் எனக்கு தா அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம் அதனாலதா வந்து என் என்னோட கிட் வந்து இன்னும் வந்து என் பாப்பா வந்து என் அம்மா கூட தா ரொம்ப பாண்டிங் ஏன்னா அவள் அம்மா கூட எங்க அம்மா கொடுந்தா ரொம்ப இருந்தா அதனால இப்ப என் பையனா இப்ப என் கூட இருக்கான் இப்ப ரெண்டு மாசமா இப்ப என்ன கைல புடிக்க முடில அதான் இப்ப என் மேல ரொம்ப பாண்டிங் சோ அது பக்கத்துலே இரு பாண்டிங்லே இருந்தா தா அவங்களுக் ரொம்ப தெரியு அது வரைக்குமே அவனுக்கு ஒரு ரொம்பமே வருவேன் லீவுக்கு வருவேன் பாப்பான் ரெண்டு நாள் என் கூட ஜாலியா இருப்பா ம நா ஊர்க்கு போயிருவே அப்டியே போச்சு எப் இப்ப இப்போ ரொம்ப ஹாப்பியாவே இப்போ எதன கம்ளைண்ட்ன்‌ ஒன்னே கம்ப்ளைண்ட்பாக்ஸ் பண்ட்டு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்டு அதுதா பண்ணிட்டு ருப்பா அம்மா இது அம் அதுன் அம்மாக்கா அடிச்சிட்ட அக்கா அடிச்சிட்டான்னு ம் நீங்க ஊருக்கு எப்போ போறீங்க லாஸ்ட் அடுத்து
நெக்ஸ்ட்டு போ நெக்ஸ்ட்டூ மந்த் பாப்பா பர்டேக்கு போணு அதுக்கு முன்னாடி கொஞ்சோ வர நெக்ஸ்ட் மந்த் செவன் அன்னைக்கு போ ஆமா ஆமா இங்க யாரு இருக் க்கா இங்க யாருமே தெரியாது எங்ளுக் பெங்களூர்ல சோ அதனால ஊருக்கு போய் தா செலப்ரேட் பண்ணனு அதுவு கிராண்டா பண்ற மாரி ஐடியா கிடையாது சிம்ப்ளா பண்ணிட்டு இல்லல்ல கொஞ்சோ புரியு அவுங்க பேசறது பேசுறவங்கள்து புரியு பட் திருப்பி ரிப்ளை பண்றது கொஞ்ச கொஞ்சம் பண்ணுவே ரொம்ப இதுவாளா ரொம்ப ப்ளூயன்டா பேச தெரியாது
பேசுற வேர்ட் பேசிக்கான வேர்ட் மட்டு பேஸ்
ப் ம் ஆமா ஆமா
ம் நானு அங்க ஒர்க் பண்ணிருகே ரெண்டு வர்ஷோ ஆமா ரெண்டு வர்ஷோ ஒர்க் பண்ண அதனால எனக்கு
உங்ளுக்கு கன்னடா தெரியுமா
புரியல எனக்கு அப்ப தெரியு சொல்ற மாரி அப்ப பேஸ் அவங்க ஒரு சுச்சுவேஷன் அதனால அப்ப பேசுவே இப்ப வந்து இப்ப சரிய பேசலனா வந்து அது புரியும்ல நம்மளுக்கு பேச அத்தன வர்ஷோ அந்த ரெண்டு வர்ஷோ பே பேஸ்னது புரியுல்ல அதனால இப்ப படம் பாத்தா கூட என்ன பேர் சொல்றாங்க அதெல்லா புரியு
எனக்கு அந்த படம் பாத் து அந்த படத்தல்லா ஃபிளுயண்டா டக்கு டக்குன்னு பேசுவாங்கல்ல அப்ப எனக்கு கொஞ்ச புரியர்து கஷ்டோ நார்மலா பீப்புள் பேசுறது எனக்கு கொஞ்ச புரியு
நா ஸ்டார்டிங்ல போம்போது ஒண்ணுமே புரியாது எனக்கு டிக்கெட் எடுக்க கூட தெரியாது பெக்க பெக்க்லா முழுச்சிருக்கே ஆனா இங்கிலீஷ் தெரியுனால அத வெச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் ஃபுல்லா ஆனா அங்க ஆட்டோக் காரவங்க கூட நல்லா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுவாங்க என்னய கேட்டா
ஆம்மா
அப்பறம் நெறையா நா அப்றம் நா அப்றம் போக போக கனடா கத்துக்கிட்டே அப்பறம் நானு வேல பாக்குற எடத்துல கண்டிப்பா இது பண்ணியே ஆவுணு பேசி தா ஆவுணுங்கிற இது அதனால வேற வழியில்ல ஏனா அந்த அவங்க நிறையா பீப்புல பாக்க வேண்டியது இருக்கு எங்ளுக்கு
ம் ம் என்ன ஒர்க் பண்ணிட் இருந்தீங்க
அப்ப நார்சா இருந்தே
புரியல
நாஃர்ஸ் நாஃர்ஸ் ம் அப்ப பேசன் வந்துட்டு எனக்கு அவ்ங்க கன்னடத்துல எனக்கு வலிக்குதுன் சொன்னா எனக்கு புரிஞ்சுதா ஆவணு புரியலன்னா அது அந்த எடத்துல இது பண்ணியாவனோ ஒன்னும் பண்ண முடியாது அது அவங்க பாஷையில சொன்னாலு எனக்குரியே தெரிஞ்சிருக்கணு அப்போதா நா பண் ட்ரீட்மென்ட் குடுக்க முடியு
ம்ம்
ஸோ அந்த மாரி தண்ணில கண்டிப்பா கத்துக்க சுச்சுவேஷன் வந்துச்சி கத்துகிட்டே அப்றநா தா
ம்
அப்டே போய்ச்சு இப்பையு தெரியு அப்டி கத்துக்கிட்டது தா கன்னடா தெரியு மலையாளம் தெரியு இங்கிலீஷ் தெரியு அப்ப இப்போலா இப்பனா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கனா பேசுவ
ம் ம் ம்
ஆ மத்தபடி
மலையாளோ எப்டி கத்துக்கிட்டீங்க அங்கே கேரளால ஏதா ஒர்க் பண்ணிங்களா என்ன
இல்ல அவங்கலா எ கூட ஒர்க் பண்ணாங்க
ஓ ஓகே ஓகே
ஒர்க் பண்ணாங்க ஏ ரூம்மேட்டு
ம்
அப்போ பேசிதா ஆகனு ம் நெறைய இடத்துல உடனேலா இல்ல ஏங்க ரெண்டு வருஷோ ரூம் மெட் கரெக்டா இருக்க ரூம் ரூம்லேயே ரெண்டு வருஷோ இருக்கோ அடுத்தடுத்து வேறு பல இடத்துலயு அவங்க தா இருந்தாங்க
ம்
ம் எல்லா ஊர்லையு இருப்பாங்க அவுங்கள மா
நாலா எப்டி தெரியுமா இப்போ எனக்கு ஒரு ரூம் மேட் இப்ப கன்னடக்காரங்க இருக்கங்கன்னா நா பேசவே மாட்டே அவங்கள்ட்ட ஏன்னா நம்மளு கன்னடாவே தெரியாதே நம்ம அவங்கள்ட்ட என்ன எப்டி பேசுறது இருந்தாலு நா அந்த ச் அதனால
வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்பறோ போக போக அப்டியே நல்லா மிங்கலாவா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேசுற வேணுன் அவங்க வீட்டுக்கு பேசுவாங்கல்ல ச் பேசும்போது நம்ம கவனிப்போ பேசுவோ அப்போ சொல்லிக் குடுத்தனால நம்ம இங் நானு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சோ சின்ன சின்ன வேர்டா பேசி பழகி அப்டியே வந்துரு